கிங்க
ஆ நா பாத்தீங்கன்னா கொஞ்சோ வேல செஞ்சுட்ருந்தேன் ஆ துணியெல்லாம் அடுக்கிட்ருந்தேன் இன்னும் பாத்தீங்கன்னா ரூமே பரவலாருக்கு அத எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும் வீட்ல ஆள் வரதுக்குள்ளையும் நீங்க என்ன பண்றீங்க
சேரி சேரி சேரி நான் வந்து இ இப்பதா வந்து டீ குடி ச்சு மு சோம் க்கு அனபத்த கலவரத்துக்கு ஒரே சோம்பேறித்தனமா இருக்கு
சேரி சேரி ம்
ஒரு நாளைக்கு எத்த எத்தன வாட்டி பாத்திரோ கழுவுனாலு திருப்பி திருப்பி திருப்பி அது சேர்ந்துட்டே இருக்கறத பாக்குபோது கொஞ்ச கடுப்பாதா இருக்கு ஆனா இப்போதைக்கு நா கழுவல அப்டி போட்ட சரி பாக்லா ஒரேடியா சாப்ட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையு சேத்துக் கழுவிக்கலா அப்படின் ச்சு நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு ஃபுல்லா மழ எந்நேரமு வந்துடலா அந்த அளவுக்கு நல்லா இருட் இருட்டிட்டு வந்துச்சு அப்டின்னே சொல்லலா உங்க ஊர்ல எப்டி இருக்கு பருவநிலைல்லா
இங்க வந்துட்டு வெயிலாதா இருக்கு வேற எதுவு இல்ல நல்லா வெயில்தா அடிக்கு இப்போ கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா வெயில்தா அடிக்குதுன்னு சொல்லலா அப்டியே வந்துட்டு சூடாதா இருக்கு ஆ எப்டி சொல்றது கொஞ்ச வெக்கையாதா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா பரவால்ல ரொம்ப அளவுக் க்கு வெக்கையா இல்ல கொஞ்சோ கம்மியாதா இருக்கு ஃபேன் போடலனாதா வெக் க ஃபேன் போட்டுட்டு இருந்தா ஓரளவு நல்லாதா இருக்கு அந்த சூடான ஒரு இது மாதிரிதா வந்து த்து உணர்ந்து இருக்கே தவர மத்தபடி வந்துட்டு ரொம்ப வெக்கையால்லா இல்ல பாத்தீங்கன்னா என் பிள்ளயே தூங்கி எந்ச்சுட்டா ம்
இந்த ஊர்ல வந்து எ நா யோசிச்சு பாக்கறே போன வருஷல்லா இப்படிதா இருந்துச்சா அப்டின் சொல்லிட்டு எப்படி இருக்குன்னா டெய்லி காலைல நல்ல வெயில் சுளீர்னு அடிக்குது ஒரு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குல்லா வெயில்ல நம்ம போனோன்னா நம்ம வெயில்ல பட்ற நம்ம தோல் எல்லா அப்டியே எரியுது அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஆ ஒரு நாலு மணி இப்போ கூட ஒரு நாளே முக்கால் இருக்கும் வெளியில போயிட்டு வந்தா அப் இப்பகூட அவ்ளோ சுளிர் வெயில் அடிச்சுச்சு இப்ப ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆவுது அதுக்குள்ள அப்டியே டோட்டலா வந்து பருவநிலை மாறிடுச்சு அதாவது அ சூரியா மறைவு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ற மணிக்கு மேலதா அப்போ வந்து ஆறு மணி ஆரே கால் மணிக்கு மேலதான் கொஞ்சோ கொஞ்சமா இருட்டாக ஸ்டார்ட் ஆகணும் ஆனா இப்போ இந்த மழை வர மாதிரி இருக்கறதனால டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துல நறையா வித்தியாசம் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு எப்டி இருக்கும் அந்த அளவுக்கு இருட்டிடுச்சு தினைக்கும் இப்படித்தான் இருக்குது தினைக் கும் பகல் அவ்ளோ வெயில் சுட்டெரிக்குது அப்றமா ஒரு அஞ்சு மணிக்கு மேல பாத்தாக்கா ஒரு மலக்காலம் குளிர் கால எப்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து மாறிடுது நா யோசிக்கிறே எல்லா வருஷம் மு இப்டிதான் இருந்திருக்கா இல்ல இந்த வருஷந்தா இப்டி இருக்கா அப்டின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகமே வரட்டேங்குது
ம் ம் ம் ம்
அதனால இது இருக்குல்ல இத வந்து நம்பவே முடியல இந்த க்ளைமேட்ட அதாவது நம்ம வெளில போலானு நினைச்சு கிளம்பு போதுதா மழ அந்த மாதிரி வந்து
ஆமா ஆமா உம் ஆமா இங்கல்லா பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கு ஆனா இந்த நேரத்துக்கு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா மழ பெய்யணு அங்க பாத்தீங்கன்னா இன்னு மழ ஆரம்பிக்காம இருக்கு இங்கல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச மே மாசத்துலயே ஆரம்பிச்சிடு ஜூன் லல்லா வச்சு வெளுக்கு அப்டின் சொன்னா ஒரு வந்துட் ட்டு ஜூலை வரைக்கு இருந்துருச்சுங்களே மறுபடி ஆகஸ்டுல அந்த மாதிரிலா வந்துட்டு கலோ ஆரம்பிச்சிடுவோ அவ்ளோ நெறய வந்துட்டு ஏ மழ இருக்காது அந்த மாதிரி அவுங்கல்லா பாத்தீங்கன்னா இன்னு‌ வெயிலாவே இருக்குற வழக்கோ கொஞ்சோ கடுப்பாருக்கு போன வாட்டிக்கு கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இங்க இன்னும் வெயில் இருந்துட்டேதா இருக்கு இந்நேரோ வந்துட்டு மழ ஆரம்பிச்சிருக்கணும் இன்னு‌ ஆனா வந்துட்டு ஆரம்பிக்காமருக்கு
உம் நா நேத்து கூட என்னுடைய தோழி கிட்ட பேசனே அவளுக்கு பிறந்த நாள் அப்டின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சோ நேரோ போன் பண்ணி பேசிட்டு ருக்கும் போது கேட்டே அவுங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற ஊர்ல ருக்காங்க உங்க ஊர்ல எப்டி இருக்கு வெய் வெயிலா மழையான்னு கேட்டா வெயிலு சுட்டெரிக்கு இது அப்டின்னு தா அவுங்க சொல்றாங்க அப்போ நம்ம ஊர்ல அதாவது இது உங்க ஊர்ல எப்டி இருக்கு அப்டி திருப்பி நம்மகிட்ட கேக்கும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது அவுங்க அப்டியே ஆச்சரியப்படுறாங்க என்னா சொல்றீங்க உங்க ஊர்லதா வந்து வெயில் அதிகமா இருக்குன்னு நியூஸ்ல எல்லா போடுறாங்க நீங்க எப்டி சொல்றீங்களே அப்டின்னா ஆமா வெயில் அ திகமா தா இருக்கு மத்த ஊர்கள கம்பேர் பண்ணும் போது இங்க வந்து வெயில் அதிகமா தா இருக்கு ஆனா அந்த சாந்திரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டோட்டலா மாறிடுது இன் ன்னு இரவு நேரத்துல வந்து அவ்வளோ குளிர் வந்துருது குளிர்காலத்துல எப் ப்டி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து குளிர் வந்திருது மொட்ட மாடியில எல்லாம் போய் நின்னாக்கா அந்த காத்து பாத்தீங்கன்னா சிலு சிலு சிலுன்னு வீசும்போது அது எப்டி நம்ம வந்து வெயில் காலத்துல மே மாசத்துல இருக்கோமா இல்ல நவம்பர் அக்டோபர் மாசத்துல இருக்கோமா நம்மளுக்கு க்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு வந்து அந்த இது இருக்கு அப்டின்னே சொல்லலா
ஆ ஆமா ஆமா
உம்
ஆ அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மழக்காலோ வரும் போது பாத்தீங்கன்னா ஒரு பயமும் உண்டாகுது ஏன்னா என்னன்ன நடக்க போது என்னத்த வாரி போட போகுதுன்னு ஏன்னா எப்போவும் பாத்தீங்கன்னா வருஷா வருஷோ ஒரு புயல் அது இதுன்னு கலக்கி வந்துரு
எதாச்சு ஒண்ணான் ஆயிடும் எங்காச்சும் வந்துட்டு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் நெறைய மக்கள் அ எறந்து போவாங்க காய படுவாங்க அதுல பாதிக்கப்படுவாங்க அந்த மரத்துல
இப்ப எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது இப்போதான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில பாத்தேன் ஏலகிரில பாத்தீங்கன்னா பலத்த காத்து மழையின் காரணமாக ஒரு மரமே வந்து விழுந்திருக்கு அதுல பாத் த்தீங்கன்னா ஒரு கார் வந்து அப்டியே நல்ல‌ அடிப்பட்டு போய்ருச்சு அது உள்ள ஆட்கள் இருந்தாங்களா அவு‌ங்களுக்கு எதுவும் சேவ ஏற் பட்டுச்சா என்ன எதுன்னு தெரியல ஆனா பாத்தீங்கன்னாக்கா அப்டி நல்லா பெரிய மரோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்கூட்டி அப்புறமட்டும் பாத்தீங்கன்னா ஒரு காரு இது எல்லாத்துக்கும் மேல விழுந்திருக்கு அது ஆக அந்த அளவுக்கு வந்து ஒரு மரம் விழுந்து சேதை ஏற்பட்டுருக்கு அப்பறமா எங்க ஊர்ல கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியா என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல காத்து நல்லா வீசினதுனால ஒரு மரம் வந்து கம்பத்து மேல விழுந்து கம்பம்ல்லாம் சாஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ மணி நேரோ சரியா எனக்கு அதாவது கூடுதலா இருவத் நாலு மணி நேரத்துக்கு கூடுதலாயிடுச்சு அந்த மின் தடை வந்து பண்ணிட்டாங்க அதாவது ஒரு நாள் சாயந்தர அஞ்சரை மணிக்கு கி அந்த மாதிரி மழ பேஞ்சு காத்தடிச்சு மரம் விழுந்து இந்த சேத ஏற்பட்டுச்சு அதுல இருந்து பாத்தீங்கனா இருபத் நாலு மணி நேர மறுநாள் அதே அந்த அஞ்சரை மணிய கடந்து ஆறு மணி ஆக ங்கு போதுதா வந்து அந்த மின் இணைப்பே வந்து திரும்ப வந்துச்சு அப்படின் சொல்ல சொல்லலா அந்த ஒரு ஒரு நாள் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஏன்னா நம்ம வந்து எல்லா நேரமு அதுலயே ந இருந்து இருந்து பழகிட்டோ இல்லயா இப்ப திடீர்னு ஒரு இது இல்ல அப்படின் போது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து அதனுடைய சிரமம் வந்து நம்ம வந்து தெரிய ஆரம்பிக்குது இப்ப நம்ம யோசிச்சா அந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்ளோ முக்கிய அப்படிங்கிறது அது இல்லாத நேரத்தில தா நம்மளுக் வந்து உணர்து அந்த ஒரு இருபத் நாலு மணி நேரத்ல வந்து அத நம்ம வந்து நல்லாவே வந்து உணர முடிஞ்ச்சு ஏன்னா எது ஒண்ணுக்குமே வந்து கரண்ட் தா தேவைப்படுது இப்ப நம்ம வந்து சமைக்க வேண்டா எதுமே பண்ண வேண்டா அப்டின் நெனைச்சா கூட கரண்ட் தேவைப்படுது இப்ப நம்ம தண்ணி புழங்குறதுக்கு மோ்ட்டரு போட்டா தா நம்ம வந்து தண்ணி புழங்க முடியு வீட்ல தண்ணி புழங்காம குளிக்காம இருந்துக்கலா பாத்ரூம் போகாம இருக்க முடியுமா அந்த மாரி அவசர தேவைகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த எல்லா விஷயத்துக்குமே எல்லா மே தேவை உள்ளதா தா இருக்கு அதுலயு நம்ம வந்து நெறய நாட்களாவே வந்து ரொம்ப சொகுசா இருந்து பழகிட்டு அப்பறமா திடீர்னு ஒன்னும் இல் ஒன்னும் இல்லாம ஆகு போது பாத்தீங்கனா அத நம்மளுக்கு வந்து கையாளுறதுக்கு அந்த ஒரு இதுவே வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்னே சொல்லலா
ஆமா மா கண்டிப்பா நீங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க பாத்தீங்கன்னா வரப்பு வரக்க கூடிய காலல்லா பாத்தீங்கனா இப்போ உலக அழிய பொது அப்டின்ல்லா பாத்தீங்கனா எல்லாமே வந்துட்டு கம்மி ஆயிட்டே போவு எல்லாமே வந்துட்டு தட்டு படு அப்படின்னே சொல்ல நம்ம வந்து வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்மதா வந்துட்டு பேரா இருந்து க்கணு அத வந்துட்டு நம்ம எவ்ளோ தா நம்ம அனைப்போ உலகம் அழிய போ கூட்டு அப்டின்னா நம்ம கண்டிப்பா அழிஞ்சு தா ஆவோ அது நம்ம எவ்ளோ முன்கூட்டி ஏற்பாடு செஞ்சு வச்சாலு அதுக்கு நம்ம தயாரா இருந்துக்கணு அப்டின்லா நா வந்துட்டு சொல்லல ப நெறய விஷயங்கள் இருக்கு இப்போ இன்னு சொல்லப்போன ஒவ்வொரு இடத்துலல்லா இன்னு எப்படி இருக்கு இப்போ பாத்தீங்கனா நம்ம கிராமத்திலே வந்து
எல்லாருமே நல்லா வீடு கட்டிருக்காங்க ஆனாந்த கிராமத்திலயே பாத்தீங்கனா இன்னு சின்ன சின்ன வீடுகள்ல்லா இருக்கு க்ளே அந்த வீடுகல்லா பாத்து எனக்கு அப்டி ஆச்சரியமாருக்கு எப்டிடா இப்ப நாங்களே நம்மளே பாத்தீங்கனா ஒரு சின்ன வீட்லதா வாழ் இனி வந்தோன அவலா இப்ப அவங்க இன்னு நம்மளோட சின்ன வீடவலமா ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாருக்கு என்னுமேயில்ல ஆ வீடுருக்கு அவ்ளோதா ஒரு ரூம் தா அதுக்குள்ளயே வந்துட்டு கிச்சனுருக்கு பாத்ரூமுருக்கு அங்கயே படுத்துப்பாங்க அங்கதா சாப்டுவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்ப அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு ஆ அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஆனாலு ஒரு பக்க பாத்தீங்கனா அவுங்களுக்கு ஒரு இது நம்மளுக்குன்ட்டு ஒரு வீடு இருக்கு போது படுக்க எட இருக்கு நம்மளுக்கு யாரு வந்து கேள்விகேக்க மாட்டாங்க மழ வந்தா ஒன்னு பிரச்சனையில்ல அந்த மாரிலா கூட வந்துட்டு இன்னும் மக்கள் வந்துட்டு நெறய பேர் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த மாரி நளைக்கு போது அது ரொம்ப வந்துட்டு ஆச்சரியமாருக்கு நம்ம கூட மக்கள் வந்துட்டு இப்டியு இருக்காங்க அப்டின் சொல்லிட்டு நைட்டு எவ்ளோ வந்து வளர்ந்து வந்திருக்கு எவ்ளோயிதாருக்கு ஆனாலு இந்த கிராமங்களல்லா பாத்தீங்கனா சில மக்கள்லா வந்துட் அப்படியேதா இருக்காங்க அவங்ளோட வந்துட்டு கடைசி காலத்ல வந்துட்டு அப்படியேதா வந்துட்டு களிக்கிறாங்க அப்டின்னு சொல்லலா அவுங்க கூட யாருயில்லாம ரேஷன்ல என்ன குடுக்குறாங்களோ இல்ல பென்ஷன் என்ன வருதோ அத வாங்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலா
ம் கண்டிப்பா கண்டிப்பா இப்படித்தா வந்து இப்போ இந்த சோசியல் மீடியால பாத்திங்க அப்டின்னாக்கா ஆஷிக்குனு ஒருத்தர் வந்து பாத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்ளுக்கெல்லா வீடு கட்டி தற்து அதெல்லா பாக்கும்போது ரொம்பவே வந்து ஆச் சரியமா இருக்கு இவ்ளோ கஷ்டத்துல வந்து மக்கள் வாழ்றாங்கள அது நம்ம ஊர்லயே கேள்விப்படுறோ நம்ம வெளிநாடுகள்ல ஒரு சில நாடுகள்ல இன்னு மின் இணைப்பு இல்லாம இருக்குறாங்க வந்து எந்த ஒரு அதாவ்து காட்டு வாசிங்கள் மாதிரி எந்த ஒரு வளர்ச்சியில்லாம அப்டில்லா வாழ்றாங்க நம்ம கேள்விப்பட்றோ ஆனா நம்ம நம்ம நம்மயிப்போ எல்லாமே வசதி வாய்ப்போட இருக்க கூடிய நம்ம இதே ஊர்ல நம்ம பக்கத்தலியே வந்து ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ தள்ளி போனா அவுங்களுடைய ஊர் வரு அந்த ஊர்ல வசிக்கக்க கூடிய மக்கள் ஏ நம்ம ஊர்லயே கூட பாத்திங்கன்னாக்கா அவ்ளோ கட் கஷ்டத்துல வந்து மக்கள்கள் வந்து வாழ்ந்துட்டுதா இருக்காங்க அப்டிங்றத வந்து நம்ம யோசிக்க போது தெரிய வரும்போது நமக்கு உண்மையாவே வந்து ரொம்ப என்ன சொல்றது கஷ்டமாதா இருக்கு ஒரு பக்கோ இன்னொரு பக்கோ இறைவன் வந்து நம்மள வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைல வைக்கலையே அப்டின்னு நெனைக்கு போது வந்து ரொம்பவே வந்து நம்ம வந்து பெருமையாவு ஒரு பெருமிதமாவு ஒரு நன்றியுள்ளவங்ளாவு வந்து நம்ம வந்து உணர்வோ
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ரொம்பவே அ வந்துட்டு
ம் ம் அதே மாதிரிதா வந்து எல்லா விஷ் யங்களிலியுமே நம்ம வந்து நம்மளுக்கு உயரத்துலருக்கிறவங்கள பாத்து நம்ம வந்து யிது பண்றத விட நம்மளுக்கு தாழ்ந்துருக்கிறவங்கள பாத்து நம்மளுடைய இத வந்து நம்ம வந்து என்ன சொல்றது நிலய அறிஞ்சுக்கணுன்னு நெனைக்கிறே நன்றி
ம் கண்டிப்பா நன்றி